கேட்குதாப்பா உம் நா சொல்லுங்க கட் ஆகிடுச்சு
ஆ இல்ல ஆ ஒரு டென் மந்த்க்கப் ப்பறமாவே நீங்க கொஞ்சொ கொஞ்சொ குடுக்கலா அது வந்து சளி புடிக்குன்னு சொல்லுவாங்களே தவிர அதனால சைட் எஃபெக்ட்ல்லா வேற எதுவு வராது கொஞ்சமா ஃபஸ்ட் ஒரு பாலாட சைஸ்க்கு ஃபஸ்ட் குடுத்து பாருங்க எப்பயுமே ஒரு ஒ ஒரு நியூவா ஒண்ணு பாப்பாக்கு குடு க்குறீங்க உங்களுக்கு பயமா இருக்குன்னா அளவுக்கு அதிகமா கொடுக்க கூடாது கொஞ்சமா ஃபர்ஸ்ட் குடுக்கணு கிராஜுவலா அந்த அமௌண்ட்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க குடுத்து பாத்துட்டு அது கரெக்ட் கரெக்ட் டா இருக்கு ஒண்ணும் பண்ணல அப்படின்னா நீங்க கொடுக்கலாம் பசும்பால் அவன் வெறுமனே கொடுக்க கூடாது அததான் சு கொஞ்சோண்டு சுக்கு தட்டி போட்டு கொடுக்க சொல்லுவாங்க சுக்கு வாங்கி கொஞ்சம் பவுடரே விக்குத்துல அது வாங்கிக்கோங்க லைட்டா ஒரு பிஞ்சு கொஞ்சமா காய்ச்சுனதுக்குப்புறம் லாஸ்ட் லைட் திட்ட போட்டு கொடுங்க பர்ஸ்ட் ஸ்வீட் இல்லாம கொடுத்து பாருங்க எது புடிச்சிருக்குன்னு பாருங்க ஒருவேளை சக்கரை போட்டு ப புடிக்குதுன்னா லைட்டா சர்க்கரை சேத்தே கொடுங்க நாட்டுச்சக்கர அந்த மாதிரி ம் எது புடிச்சிருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கொடுங்க
சர்க்கரை போட்டதுன்னா வந்து சாப்பிடுவாங்க
ஆ
க்கி வந்து புடிக்க்குள்ள டேஸ்டு நார் நமலா இருக்கிறதுக்கும் வந்து கொஞ்சம் சீனி சர்க்கரை ச கொஞ்சம் டேஸ்ட் மாறும் நல்லா இருக்கும்ல்ல
ஆமா ஆமா ஏ பையன்லா நீங்க சக்ரையே போட மாட்டேனு சொல் சொல்றீங்கல்ல ஏ பையன்லா வந்துட்டு எப்டினா சக்கர பொங்கல் அவனுக்காகவே நா செஞ்சு குடுப்பே எனக்கு புடிக்காது அவனுக்கு சக்கர பொங்கல் ரொம்ப புடிக்கூ சின்னதா டென் மன்த்க்குள்ளதா சொல்ற நானு எய்த் மன்த்து சிக்ஸ் மன்த் மன்த்துலல்லா வந்து அவனுக்கு ஸ்டாட் பண்ணியாச்சு கிராஜ்வலா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அதல்லா வந்து அவ்னுக்கு தா நா ஃபாலோ பண்ண பாப்பா வந்து அப்டி கடையாது பாப்பா வந்து நார்மலா சாப்ட மாட் ஆனா தம்பிக்கு வந்து எனக்கு சாப்பாடு கரக் டைம்கு இப்ப வரைக்கூ அப்டித்தா அவனுக்கு எப்டி அன்னைக்கு ஃபாலோ பண்ணானோ அதே மறி கரக்டா டைம்க்கு சாப்பாடு கரக்டா குடுத்துட்னு ப்ப எட்டு மணி ஆரம்சிர்சுனா பசிக்க ஆரம்சி அப்டினு சொல்லிடுவா நார்மலா அவ்னுக்கு கரக்டா எல்லா சாப் கூட ரெடி பண்ணி வச்சிர்னு நானு
அப்புடியா சக்கர பொங்கல்லா வந்து குடுப்பீங்கனு சொல்றீங்ளே
ஆமா சக்கர பொங்கல் கோவில் பக்கத்துலயேருக்கோ நாங்க எப்பா தம்பிப் பொறந்தப்பதா பக்கத் துல ஒரு கோவில் கட்டிர்ந்தாங்க அங்க வந்து எப்டினா ஏ கோவில்லலா எப்டினா அந்த கும்பாபிஷேகம் நடந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு ஃபாட்டி எயிட் டேஸ்க்கு வந்துட்டு ஆஹ் ஒரு மண்டலாபிஷேகம் அப்டினு சொல்லிட்டு அந்த மண்டபுபடினு சொல்லிட்டு செய்வாங்க சக்கர பொங்கல் இந்த மாறி கலவ சாப்பாடுலா கொடுப்பாங்க அவனுக்காகவே மெய்னா பக்கத்துல போயி அவனுக்காகவே டெய்லி வாய்ன்ட்டு வந்து குடுப்பே ஏனா அவ்னுக்கு புடிக்கூ அப்டினு சொல்லிட்டு வாங்கிட் வர்லனா மணி அடிச்டாங்க கோவில்ல எனக்கு சக்கர பொங்கல் வேணுனு அழுவா டேய் சோறு வாங்கற்துக்காக போக சொல்லா தடா ஏன்டா இப்டி பண்றே நா ஹ ஹ மேரேஜுக்கு முன்னாலல்லா நா கோவில்க்குனு போவனே தவர கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு போயி ஆ எனக்கு அது மாரி இருக்கும் போயி நான் பிரசாதம் வாங்கவே மாட்டேன் இவனுக்காகவே போவேன் ஏ நான் போகலன்னா என் மாமியார் போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க ஏன்னா புள்ள கேக்குது அப்டினு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்ல செஞ்சு கொடுப்போ இவனுக்கு புட்ச்சிருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம புடிச்சிருக்குன்னு கேக்குறப்ப புள்ளைக்கு குடுக்கணும்ல
ஆஹ்ன் இதுக்காக வந்து பிள்ளைக்காக மெனக்கெட்டு செஞ்சு கொடுப்பீங்க களா அது சொல்லுவாங்களா கோயில் டேஸ்ட்டு நல்லா இருக்கு அப்டின்னு கே ப்பீங்களா
இல்லல்ல அப்டிலாம் சொல்ல மாட்டான் அவனுக்கு ஸ்வீட் ரொம்ப புடிக்கும் நம்ம வந்து டபுள் சுகர் சாப்பிடுற ஆளு அவன்
அது ச
செல பிள்ளைங்க அப்டித்தா அதுனால வந்து அந்த பிள்ளைங்க வந்து ஹெல்தியா இல்ல அப்லா கெடையாது ஒரு ஒருத்தவுங்களுக்கு ஒன்னு ஒன்னு புடிக்கு புடிக்கிறத வந்துட்டு நம்ம ஓரளவு ஹெல்தியா கொடுத்துக்க வேண்டியதா ஸ்வீட் புடிக்கும்னா அந்த ஸ்வீட்ல எது நல்ல தா நல்லதா பாத்து குடுத்துக்கோங்க
ஆஹ்ன் இவ எல்லாமே சாப் பிடுற மாரி இல்லாம கொஞ்சம் பிக் பண்ணி சாப்பிடுற ஆளா அதனால சொல்லிட்டு கம்மியா தா கொடுக்கறோ சேரி ஹெல்த்தியா குடுத்துட்டுப் போவமே அப்டின்னு சொல்லிட்டு அஹ்ன்
சேராதுல்ல பிள்ளைக்கு
ஆமா என்ன என்னன்னா வந்து புடிக்காட்டி வண்டில உக்கார வச்சுதா தீத்தி விடுவே வண்டிலந் ந்து ஓடுவாங்க இங்கேந்து கூடத்துலேந்து கிச்சனுக்கு ஓடுவாங்க பின்னாடி தொரத்திக்கிட்டு நம்மளு போயி தீத்தனோம்னு வந்து இப்போ வந்து தட்டி விட்றாங்க ஆமா
வளர வளர இதெல்லா நம்ம மேனேஜ் பண்ணிதா ஆகணு ஒரு ஸ்டேஜுக்கு அப்பற ஆன் ஆமா ஆமா அதுவே உங்களுக்கு டைம்மு சீக்கிரமாவே போயிடு டைமே இருக்காது சொல்ல போனா
சுத்தமா இருக்க மாட்டேதுப்பா நமக்கு தல வார கூட நேர இருக்க மாட்டேங்குது அந் அந்த மாதிரி போகுது அம்மா வீட்ல இருக்கிறது டைமிங்ல கொஞ்ச வந்து ஃப்ரீயா இருந்துக்க வேண்டியதா அங்க மாமியாங்க வீட்டுக்கெல்லா போனா வந்து அங்க போய் வேலைஸ் க்கு பாப்பாவ பாக்கறதுக்கு அதுக்கப்பற நமக்கு குளிக்கிறதுக்கு கூட டைமிங் இருக்காது அந்த மாதிரி தா இப்பவு தூங்குற புள்ளயாருந்தா தெரியாது கொஞ்ச வந்து படுக்க போட்டு கொஞ்ச நல்லா தூங்குவாங்க அப்டின்னு சொல்லிட்டு மாமியங்களிட்ட விட்டுட்டு போலா இந்த தில்ல என்னா பண்ணுவாங்கன்ன கரெட் வந்து ஃபீட் பண்ணிட்டு நா அப்பதா வந்து குடுத்துட்டு போவே போயிட்டு பாத்ரூம்ல கால எடுத்து வப்பே கத்துவாங்க கடந்து அந்த மாதிரி ஆளு
ஆஹ் இவனு கொஞ்ச தூக்கொ கம்மி தா ஆஹ் அதுக்கு ஆனா நல்லா சாப்ப அப்பிட்டு போகனு அதெல்லா ஆ ஆனா வந்து தூக்கம் கம்மி நீங்க சொல்ற மாதிரி தா இருந்தா பைய ஆனா பாப்பா அப்படியாவு போசிட்டு இவளுக்கு வந்து சாப்பாடு கம்மியா இருக் அப்போ தூங்கிட்டே இருப்பா ரொம்ப தூங்குவா நா எனக்கு பயந்துட்டு நா எழு ப்புவ ரொம்ப நேரோ தூங்கிட்ருக்காளே அப்டி
நானு அப்படிதா என்ன மாதிரி நானு நா நென ச்ச நா தூங்குன மாரி அழகா வந்து தூங்கினா கூட நல்லாருக்குமே அப்டின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தூங்க மாட்டாங்க அப்படியே வந் தூஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்போசிட்டு்
அப்ப வளர்ந்ததுக்கப்புறமு ரொம்ப துரு துருந்தா ருப்பா பாருங்களே இவ்ளோ ஆக் தீவா இருக்கிற பிள்ளைங்க வளந்ததுக்கப்புறமு சமாளிக்கிறது கஷ்டமா ருக்கு
அதுதா பயமா ருக்கு நல்லா விட்டா காலைல சாப்பாடே வேணான்ட்டு கூட தூங்குவங்க காலையில அவ தூங்குனா மதி தியானோ ஃபுல்லா சாயங்கால ஈவினிங் வரைக்கும் கூட தூங்குவ சாப்பாடு கூட வேணா சொல்லிட்டு தூங்கனா பசிக்காது பசி தெரியாது அப்டியே ஹாயா தூங்குவ ஆனா வந்து கடைசியில எங்க அம்மா எழுப் வுட்ருவாங்க நீங்க எழுப் விட்றீங்கள்ள அந்த மாதிரி என்ன இவ்வளோ நேரரோ தூங்கிட்டே இருக்க எந் திரி எந்து அதாவது இந்த காலேஜு ஸ்கூலலா லீவு் கரெக்டா ஒன் மந்த் விடுவாங்களா அந்த ஒன் மந்த் ஃபுல்லாவே தூங்கியே கழிக்கிற ஆளு வெளியில வந்து வெளியிலயும் ரொம்ப டூர் ர் அந்த மாதிரி எல்லா அழைச்சிட்டு போக மாட்டாங்க வெளியில அழைச்சட்டு போவாதனால படுத்து தூங்கிட்டு டிவி பாரத்துுட்டு அந்த மாதிரியே போகு
நீங்க அப்போ ஆஹ் இருக் க ஆஹ் இல்ல ஒரு ஒரு பிள்ளையு ஒரு ஒரு மாரி தா இருக்கு நம்ம கரெக்ட் டா இப்படிதா இருக்கும்ல்லா சொல்ல முடியாது நம்மளாட்டு கொஞ்சோ கொஞ்சோ ட்ரை பன்னி தூங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க தொட்டில்ல தா போடுவீங்களா பெட்ல தூங்குவா தூங்கவாலா
அதாவது நைட் டைமிங்ல வந்து பெட்ல தூங்குவாங்க கால நேரத்துல வந்து தொட்டில ரெண்டுமே ஏன்னா தொட்டில நம்ம வந்து அ வழுக்க டைமாக படுக்க வெச்சு தூங்காட்டுறதுனால தொட்டியில போட்டால் தூங்குவாங்க ஆட்டி வுடணும் உக்காந்து வந்து ஒரு அர மண் நேரம் ஆட்டியும் அப்பதான் அவங்க வந்து கொஞ்ச நேரம் தூங்குவாங்க நம்ம நைட் டைமிங்ல வந்து அந்த பிள்ள வந்து தூங்காதா மதியானம் தூங்குகிற தூக்கம தான் நைட்டு வந்து அவ நைட்டு வரைக்கும் பதினோரு மணி வரைக்கும் விளாண்டுக்கிட்டு விளாண்ட சீரை தான் விளாண்டுக்கிட்டே இருக்கும் கும் நம் சின்ன பிள்ளைளுக்கு தூக்கம் வராது ஒரு நாலு மணி அரைக்க தூங்கும் நா அரை மண் நேர முக்கா மன் நேரம் தூங்கும் ஒரு நால்ர மணி இருங்க அந்த டைமிங் வரைக்கும் தூங்கிட்டு என்ன பண்ணுவாங்க எந்திரிச்சு ஒன்னா வந்து கொஞ்ச நேரம் வந்து போதையிலயே தூக்கு கலக்கத்திலேயே இருப்பாங்க ஒரு ஹாப் நவரு அதுக்கப்புறம் வந்து வாசலுக்கு கூட்டிட்டு போ சொல்லுவாங்க வாசல்ல நின்னுட்டு வேடிக்கை காரு போமா சாயங்கால நேரத்தில தான் ஸ்கூல் வேன் லாம் வந் வரும் ஸ்கூல் ஸ்கூல் வேன்ல்லாம் எத்து த்த மாதிரி பக்கத்து வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் படிக்குதுங்களா ஸ்கூல் வேன் வந்து வேடிக்க பாக்கும் வாசல்ல தூக்கிட்டு போய் வெச்சிருப்பாங்க வேடிக்க பாத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்திலயே விளையாட ஆரம்பிச்சுடும் விளையாண்டுக்கிட்டோம் விளையாண்டுக்கிட்டோ விளையாண்டுக்கிட்டே இருக்கும் ஓ ரொம்ப ஒரு பதினோரு பத்து பத்து பதினோரு மணி வரைக்கும் சாப்பிடுற நேரம் போக கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஃபுல்லா விளாண்டுட்டே இருக்கும் அதுலேருந்து கோருக்காது சல பிள்ளைங்கலாம் ஒரு அஞ்சு ஆறு மணிலேருந்து ஏழு மணி இல்லாட்டி கொஞ்சம் நேரமாவது ஹாஃப் அன்வர் கண் அசருங்க இந்த குட்டி தூங்கவே தூங்க மாட்டாங்க விளாண்டுட்டே இருப்பாங்க அதனால வந்து டயர்ட் ஆகி நைட்டு நேரத்துல வந்து தூங்கிடுவா தூங்குற டைமிங்ல அப்பயும் நைட் விளாடுவோ எந்திருக் நம்ம வந்து அமிக்கி போட்டு தூங்க வெக்கணும் படுக்க பக்கத்திலயே படுத்துக்குட்டு லைட்டு ஃபுல் புள்ளா அடக்கிட்டு ஃபேன் மட்டும் போட்டு விட்டுட்டு லைட்டாக விட் லேம்ப் போட்டு எல்லாத்தையும் வந்து செட் பண்ணி புள்ளய வந்து அதுக்கே வந்து ஒரு அர மண் நேரம் ஆயிடும் தூங்க வெக்கிறதுக்கு இந்த பிள்ளையே தூன ஒன்னே அவுங்க தூங்குனா வந்து காலைல எந்திர்ப்பாங்க அத சொல்லம் கூடாது கா நைட்டு தூங்குன்ச்சுன்னா கால்ல ஆனா வந்து சீக்கனு எந்துர்ச்சிருவாங்க அம்மா வீடு தானே கொஞ்ச நல்லா படுத்து தூங்கலான்னு சொல்லிட்டு பாத்தா தூங்கவு முடியாது சவன் தேட்டிக்லா அலாரம் அடிச்சுரோ சவன் தேட்டிக்குலா அலா றோ வந்து வந்தோ ன்ன நா ஒரு எட்டு மணி வரைக்கு உக்கார வச்சுட்டு அதுக்கவற திரும்பியு வந்து து வேன் கட்டா கூட்டிட்டு போணோ
ஓ
னரவ திரும்பியு வேன வேடிக்க பாக்கற் துக்கு வேடிக்க பாப்போ அப்பறமா பாத்துட்டு திரும்பியு வந்து ஸ்டார்ட் ஆவோ ரோட்டின் டெய்லி ரோட்டின் அப்டித்தா போயிட்டுருக்கு நாள் போறதே தெரில சர்ன்னு ஓடிடோ கால்ல ஆரம்க்கிற மாரிதா இருக்கோ அதுக்குள்ள ஈவினிங்ன்னு டடார் நாள் முடிஞ்சிஞ்ச்சு
அ ஆ உங்குள்க்கு இன்னு ஒரு டூ எர்ஸ்க்கு அப்புடித்தா போயிட்டுருக்கோ ஸ்கூல் போனப்பறம் பாருங்களே ஸ்கூல் போயிட்டு வந்து டயர்டுல தூங்கிடோ பசங்க சல இவ அப்பிடித்தா இருந்தா பகல்ல நீங்க சொல்ற மாரி வந்து ரொம்ப தூங்க மாட்டா ரொம்ப கம் வது பண்ணி அவன தூங்க வெக்கத்துக்குள்ள நீங்க சொல்ற மாரி நானு தொட்டில்ல போட்டு ஆட்டிக்கிட்டே இரு பே நைட்ல வந்து எப்பினா கொஞ்சு நாள் வந்து லைட் போட்டாதா தூங்குவா அதுக்கப்பறோ இப்பல்லாம்ன லைட் போட்டாலே தூங்க மாட்டேங்கரா அப்டியே மாறிடிச்சு
கொஞ்ச கொஞ்சமா சேஞ்ச் ஆகுது பிள்ளைங்க வளர வளர
ஆமா ஆமா ஆனா ஸ்கூல் போனப்றோ ரிட்டர்ன் வீட்டுக்கு வரான்ல வந்தோனே தூங்கிடுவா அது எதுனாலன்னு தெர்ல அங்க போயிட்டு வந்தோன து இங் ஆமா ஆமா இப்பெல்லா வந்து அப்ப தூங்க மாட்றா தூங்க மாட்றா அப்டின்னு சொல்லிட்டு யோசிச்ட்டுருப்பே இப்ப பாத்தா வா எங்கியாவுது போனா கூட ஒரு பைக்ல உக்காந்தா நெச்சுக்கோங்கள தூங்கிறா அடுத்த செகண்ட் பஸ்ல ஏறி உக்காந்தனா பஸ்ல தூங்கிறுவா ஆதி ஒடனே தூங்கிறுவா அஸ் ஆ ஆரம்பத்துல அப்டி இருந்தா த பேபி ஸ்டேஜ்ல இப்ப பாத்தா வளந்து அப்றோ இப்ப இப்டி இருக்கா
ஆமா பிள்ளைங்க வளர வளர சேஞ்ச் ஆகுது
கேக்கற மாரி இருக்கு
ஆமா எப்படா ஸ்கூல்ல சேத்துடுவோ அப்டி
இல்ல அதுக்கப்றோ உங்ளுக்கு போர் அடிக்கு பாருங்க இப்ப அப்டி தோணுமே தவர அ போனதுக்கு அப்றோ வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கற மாரி இருக்கு உங்ளுக்
என்னடா டைம் பாஸே ஆக மாட் ங்குது பக்கத்துல ஒரு டைம் பாஸ் இருந்துகிட்டே இரு பாங்களே அப்டின்ட்டு
ஆமா ஆமா
பிள்ள இருக்கு போது தெரியாது போனதுக் அப் றோ கொஞ்ச நாள் அதோட எடைல ஸ்கூல்லா லீவ் விட்டுட்டு வீட் லருப்பாங்களா அப்போதைக்கு உங்களுக்கு எப்டி இருந்துச்சு
அப்ப என்னால சமாளிக்கவே முடில முதல்ல அவன் மட்டு இருந்தானா அதனால தெரியல இப்ப பாப்பா வேற வந்ததுனால ரெண்டு பேரு இவ வந்து எப்டின்னா இவன் இல்லைன்னா இவ பாட்டுக்கு இவ வேலைய பாப்பா தூங்குவா அதோட முடிஞ்சிருச்சு இப்ப இவன் இருந்தானா ரெண்டு சே ந்துக்கு தா ரெண்டும் வந்து சண்ட போட ஆரமிச்சிரூ இதுங்க ரெண்டுத்கூ நா பஞ்சாய்த்து பண்ணி முடிச்சி ஒன் ரெண்டுமே தூங்காது என்னியும் வேல பாக்க விடாதுங்க இதுங்களயே நா பாத்துக்கிட்டே உக்காந்துருக்கணு ஒரு அ கொஞ்ச ஞ்ச நேரோ நா அதுங்கள கவனிக்குலன் வச்சுக்கோங்க எத் தாவ்து ஒரு வேல எதியாவ்து பிடிச் ச்சு ஒடைக்கிறது இல்ல கொட்றது தண்ணி கண்டிப்பா எதாவ்து ஊத்தி விட்டுட்டு தண்ணிய ஊத்தி விட்டுட்டு அவ ஊத்திட்டான்னு அவன் சொல்லுவான் இவ ஊத்திட்டான்னு இவ சொல்வா மாத்தி மாத்தி இதேதா இப்டிதான் போயிட்ருந்து ச்சு எப் ப்படா ஒனக்குலாம் ஏந்தா லீவ் விடுறாங்க அது ஒரு ஒன்ற மாசோ லீவ் விட்ருக்காங்ளே அப்டின் சொல்லிட்டு அழுகாத கோற தா
எல்லா அம்மாக்களுக்கு அப்டித்தா
ஆமா இப்ப தெரில தோ இப்ப ஸ்கூல் ஆனா இன்னிக்கு லீவ் அவே அவ்ங்க ஆ ஆத்தா வீட்டுக்கு போயிருக்கா இப்போ அவ மட்டுந்தா இருக்கா ஆனாஸ் கூல்